ஆ சொல்லுங்க குட்டி என்ன பண்ணுங்க ரெண்டு குட்டிஸு
ரெண்டு குட்டிஸு ஒன்னு தூங்குது ஒண்ணு போயிட்ச்சு அங்க அவுங் அம்மாச்சிட்ட
ஓகே ஓகே கவி என்ன பண்றா
கவி இந்தா இந்த ஒரு இதுல இன்னொரு வேல பாத்துட்டு இருக்
சேரி சேரி
அதுதா இந்த இது முடிக்க போது ஜாபு சொல்லியிருந்தாங்களா ஜாபுக்கு இங்கயே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு எடுத்து முடிச்சோன்னா
சேரி சேரி சேரி ஏ இங்க ஊர் பக்கல்லா வரல பசங்க லீவுக்கு
ஊர் பக்கம்தா வரலாம்னு பிளான் பண்ணோ அப்பற இடையில என்னாச்சு அப்டியே அபாகஸ் கிளாஸ் போயிட்டுருந்த
ஆ
அதனால அப்டியே அங்கயே கிளாஸ் வீக்லி ஒன் டைம் இருக்குனால போக முடியல அங்கயே டெய்லி வந்து இதா கிளாஸ்ஸு
ஆ
அதனாலா சரி எங்கிட்டு போக முடில ஊருக்கே போக முடில
முடிச்சிட்டு நீங்க கிளாஸ் எடுக்கற மாறி பாக்குறீங்களா
என் என்ன முடிச்சுட்டு
அபாகஸ் முடிச்சிட்டு நீங்க கிளாஸ் எடுக்குற மாறி பாக்குறீங்களா
இல்ல இல்ல அதுதா பையதா கிளாஸ் எடுக்கும் அவங்க படிச்சு கிட்டு இருக்கா பைய
குட்டிக்கு ஆமா ஒரு தர கூட போயி எங்கயோ ஷீல்டு வாங்கிட்டு வந்ததுல
இல்ல இன்னு நல்லா ஆ
ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டு நா ஆனா எதிர்பாத்த நீங்க வருவீங்க ஆ கொஞ்ச ஃபன்னா இருக்கு க்கலாம் ஜாலியா இருக்கலா பீச்சுக்கெல்லா போலா அப்டின்னு
அதா பிளான் பண்ணோ இங்கயே இல்லன்னா கோயம்பத்தூர் எங்கயாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோ
ஆ ஓகே ஓகே திரும்ப ஏதாவது பிளான் இருக்கா உங்களுக்கு க்கு
ஆ ம் போணும் தா இது ஏதாவது எக்ஸாம்மு லீவு விட்டாங்கன்னா அடுத்து கிழம்ப போண்டியதா அது இந்த சின்ன பையன வச்சுட்டு இருக்க முடியாது சின்ன பையன வச்சுட்டு இருக்க முடியாது அது ஒண்ணு தா பிரச்
அ பேசுறானா பேசுறானா
வளவள வளனு கத்துரா பேச மாட்டா வளவளனு கத்
ஏதாவது ஒரு வார்த்த சொல்லுதா சின்ன சின்னதா வார்த்த ஏதாவது சொல்லுதா
அப்பான்னு சொல்லுவ
ஆ
கைய மடக்கிட்டு கத்துவா ஓய் ஓய் ன் பா மிரட்டுவா மிரட்டு மிரட்டுற மாரி பேசுவ அந்த வேல தா பாத்துக்கிட்டு இருக்காரு
இப்ப எத்தன வயிசு ரெண் ஒன்ற ஒன்னே முக்கால் இருக்குன்ல
ரெண்டு வயிசா ஆய்சு ஏப்ரல் முடிஞ்சு ரெண்டு வயிசு ஆய்சு
ரெண்டு ஆயிடுச்சு அப்ப சொல்லி சொல்லி குடுங்க நடக்குதா
ஆ நடக்கறா நடக்க ஆரம்பிச்சுடா
நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பற என்ன சாப்டுக்குதா அடம் பண்ணாம
அது சாப்றதா மல்லுக்கட்டிதா கவிதா ஆம் ஆ கவிதா நெறைய சாப்டாதா அத ஊட்ட முடியும் அந்த மாரி சாப்டுட் ஃபஸ்டு கவிதா சாப்ப
அ இந்த ஏஜ் அப்டித்தா இல்ல அதுங்க பின்னாடி நீங்க நறை ய நீங்க ரெண்டு பேருமே ஓட்ற மாரி இருக்கும் அவன் ஒருத்
ஆமா ஆமா இவே ரொம்ப சேட்ட பண்றான்
அது அப்டித்தா அது அ ப்டித்தா அ அது ரெண்டாவதா இருக்கறது எல்லாமே கொஞ்சொ அப்டித்தா
அதா ரொம்ப சுட்டியா இருப்பாய்ங்க போல
மொத இருக்கறது எல்லா சைலன்டா இருக்கு கொஞ்சோ ரெண்டாவ்து இரு ருக்றது வந்து ரொம்ப வாலா இருக்கு ஆனா இப்ப என்னன்னா இப்ப ஜென்ரேஷன்ல மொதல்ல பொறக்கறதே வாலா இருக்கு அப்பறோ ரெண்டாவ்து பொறக்கறது இன்னு வாலாருக்கு
அல அதா இவன் என்ன கிஸ்ன இதுல நம்ம நயன்டி கிட்ஸ்ஸு சொல்லுவோ டூ கே கிட்ஸ் சொல்லுவாங்க இவிங்க ஜென் சி கிட்ஸ்ஸுக்கிறாய்ங்க இவிங்கள என்ன
ஆமா ஆமா ஜென்ரேஷன் வந் து மாறிட்டே வர்றதுனால இவ ஜென் சி அப்பறோ எதோ ஆல்பான்றாங்க
ஆமா அல்பா அந்த மாரி இவிங்களே ஒரு பேர் வெச்சுக்கிறாய்ங்க
ம் எனக்கு மொதலல்லாம் இது தெரியல அப்பறோ ஆ ஒரு சோசியல் மீடியால பாத்தே ஒருத்தங்க ஒரு வீடியோவே போட்ருந்தாங்க இந்த மாதிரி இந்த இந்த ஏஜ் கேட் டகிரில இருந்து இந்தந்த பேரு அப்டின்னு அப்பதா தெரியுது பாரு நம்மல்லா எவ்ளோ இதா இருந்திருக்குறோ அப்டின்னு
ம்
அம்மா நல்லா இருக்காங்ளா அம்மா தம்பி அவ்ங்க குட்டிஸு
ஆ நல்லாருக்கான் உங்க பையன் எப்டி இருக்யான்
ஆ நல்லா இருக்கு சேட்ட பண்ணிட்டுருக்கு இன்னு ஸ்கூல்ல ப்ராப்பரா ஆ லசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல
ஓ சேரி சேரி செரி
அதுனால நானு இன்னு ஸ்டடீஸ்ல வந்து அவ்ளோ புஷ் பண்ணல அவன
அப்பிடியா ம் அவரு வீட்டுக்காரு என்ன பண்றாரு
அவரு நல்லா இருக்காரு ட்ரிப் எல்லா போய்ட்டு வன்ட்டாரு ஆ இங்கதா இருக்காங்க செவ்வா கெழம ட்ரிப் போவாங்கன் நெனக்கிற
ட்ரிப்புனா வெளியூர் போவாங்ளா
ஆ ஆமா வெளியூர் போவாங்க
சேரி சேரி சேரி சேர்
இந்தியா குள்ளயே எங்கெயாது கெளம்புவாங்கல்ல
ம் சேரி ஆமா ஆமா
ஆ அப்போ போன மாசோம் ஜெர்மன் போய்ட்டு வந்தாரு ஆ போறாங்க ரெண்டு நாடு மட்டு நாலு நாடு போவாங்கன்னு நனக்கிறே ஜெர்மெனி ஒன்னு பங்களாதேஷ் ஒண்ணு ஆ இன்னொன்னு என்னா இன்னும் ரெண்டு என்ணமோ ஒண்ணு அது எனக்கு இப்ப டக்குனு வாயில வரல அது ரெண்டு பொ அ பாரிஸ் போனாங்க
சரி சரி அப்படியே போ நீங்க இன்னு கிளம்பி போகணும்னு கிளம்பி போயிடலாம்ல
அவங்களுக்கு அவங்க ஆபீஸ்ல காஸ் குடுத்துருவாங்க நமக்கு
அப் அப்டியா ம் ஃபேமிலி ஃபேமிலி டூர் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்களோ
ஆ ஹா ஹா இல்ல இல்ல அது வாய்ப்பு இல்ல அவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பு இல்ல இங்க வ் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா நீங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம்
ஓ அப்படியா
ஆ ஹோட்டல்ஸ்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணிக்லாம் அகாமடேஷன் மட்டும் குடுத்துருவாங்க ஷேரிங் அலவுடுன்ற மாதிரி ரெண்டு பேரு ஆனா ட்ராவல் டிக்கட்லர்ந்து அங்க சேல்ஸ்ல தான இருக்காங்க நேஷனல் மேனேஜர் சேல்ஸ்சு
ஓ சரி சிஸ்டர் சரி சரி
ம் மத்தபடிக்கு எல்லாமே யாரு கூட போனாலும் நம்மதான் செலவு பண்ணிக்கணும்
ஓ அப்படியா
எவ்ளோ போட்றது அப்போ
ம் ரொம்ப கஷ்டந்த ஆமப்ப நம்ம ஊர்னா கூட எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும் வெளிநாடுனா தான் ரொம்ப எக் அங்க பீஸ் அதிகமா
இப்ப ஃபீஸெல்லாம் கட்டி நம்ம வரதுக்கே சரியா இருக்கு
ஆமா அங்க ஸ்கூல் ஃபீஸே எப்படி பாத்தாலு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துரும்
ஆ வந்துருது இவனுக்கே ஒண்ணு முப்பது கிட்டத்தட்ட வந்துருது
அ நீங்க ப என்ன படிக்கிறாப்புல ஓ ஃபோர் க்க ஆமா சென்னையில இன்னும் அதிகமா தான் இருக்கும்
பார்டு பார்டா தான் கட்டுறோம் இருந்தாலுமே அந்த ஒண்ணு முப் பதங்கிறது பெரிய அமௌண்ட் தானே
ஆமா நீ இங்க இங்கேயும் ஒண்ணு வரையும் வாங்குறாங்க அது ஒ யு கே ஜி க்கே ஒண்ணு வாங்குறாங்களாமா
பஸ்ஸுதா எனக்கு அதுல ரொம்ப அதிகமா பொய்டுது மத்தது கூட சரிங்களாம் பஸ் தான் கிட்டத்தட் த்த நாப்பது
போ நாப்பதா வ
ஆ டெய்லி என்னால கூட்டு போய் விட முடியாது அவ்ளோ தூரம் இவங்க அப்பா பாதி நாள் ரெண்டு வேலைக்கும் ராஜா ஒரு வருஷத்துக்கு நாற்பது ஒரு வர்ஷத்து ஆ எட்டு கிலோமீட்ரு
ஓ இட்லி கெல்லாம் சரி சரி சரி
மற்ற நாள்ல நா எதோ ஒன்னு மேனேஜ் பண்றேனாலு மழ நாள்லா வந்துர்ச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகுது
ஓ ஆமா
அதுனால அது யோசிக்கெறதே இல்ல அவுங்க அப்பா பாதி நாள் அவைலபுள் இருக்க மாட்டாரு எனக் கு முடியலன்னா கஷ்டம் சரி கொஞ்சம் சிரமம் பா க்காம என்ன பண்ணே ஆர் டி போட்டே போன வர்
ஆ ஆ கெடச்
ஆர் டி ய போட்டு ஆனா ஆர் டி மாசொ மாசொ நாலாயிர்வா போட்ட
ஆ
முடுஞ்சு வந்துது அப்டியே எடுத்து ஃபீஸ் கட்டி உ
இங்க உங்களுக்கு இந்த ஆர்தின்னு சொல்லுவாங்கள அதானா கெடைக்காதோ ஸ்கூல்லு
அந்த மாதுரி எதுவு எனக்கு தெரியிலயே நா கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க
ஆ ஆர்டின இந்த ஸ்கூல்ல குழுக்கல் மொறைல இது பண்ணுவாங்க வர்ஷத்துக்கு இத்ன கொழந்தைங்கள படிக்க வெக்கிறது ஃப்ரீயா ம் ஆமா இங்கெ நெறைய பேரு காரைக்குடில்லா பண்றாங்க
அ எனக்கு தெர்லயே நா விசாரிச்சு வேணா பாக்குறே ஒ அப்ப வந்து ஃபீஸ்ஸு கம்மியா கட்டணுமோ
ஆமா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாதா ஃபீஸ்ஸே எந்த ஸ்கூல்லா இந்தாலு எவ்ளோ பெரிய ஸ்கூல்லா இருந்தாலு ரெண்டாயிரத்தி ஐநூறுவதா வாங்கனு
அந்த குழுக்கள்ல உளுந்துரு இப்டி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே நீங்க சொல்லி தா தெரியு
இப்புடி நாங்க இத எங்க பையன ட்ரை பண்ண முடியல நாங்க ட்ரை ப எதோ எங்களுக்கு ஒன்னுமே இல்ல சட்டுஃபிகேட்ஸ்னா இல்ல
ம்
அதுனால ட்ரை பண்ணல ஆனா இருக்கு அ நம்ம தம்பி பசங்கன்னா அதுலதா படிக்கிறாங்
ஓ செரி கேப்போ நானு ஏய் இவுங்க கொஞ்சொ பஸ் ஃபீஸ கொறச்சா கூட போதுமா இது ஸ்கூல் ஃபீஸ் கூட எனக்கு கொஞ்சொ மேனேஜபிளா தா தெரியுது ஏன்னா அது பார்ட்டு பார்ட்டா தா கட்றோ
அ
பஸ் ஃபீஸ் தா வந்து ஒரே இதுல கட்டணு நீங்க சிங்கிள் பேமெண்டா கட்டணு ஆமா ஃபுல்லா முடுச் சே ஆகணு
ஓ ம்
அதுனால அது மட்டுந் தா எனக்கு சிரமமா தெரியுது
சேரி சேரி சேரி
ஏன்னா மே மாசொ வந்துருச்சுன்னா நீங்க இந்த ஸ்கூல் ஃபீஸ்ஸு பஸ் ஃபீஸ்ஸு ரெண்டையு சேத்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயரொ நீங்க எடுத்து வெக்கணு ம் பஸ் ஃபீஸ் இல்லென்னா மு ப்பதோட எடுத்து வச்சா போதுல்ல
ஆமா அது வேசுலலா பிரச்சன இல்ல மொத்தமா நீங்க குடுக்கைல பெரிய அமொண்டா போய் நிக்கு ம் அ சாப்பாடுனா குடுத்துருவாங்களா இல்ல அவுங்க நம்ம தா கட்டிக் குடுக்கணுமா
இல்ல நம்மதா குடுக்கணு ஒரு சில ஸ்கூல் இருக்கு அதையு குடுக்குற மாதிரி நம்ம வீட்டுக்கி ட்ட இல்ல
ஓ சேரி சேரி
ஓ எல்லாமே கேன்ட்டீனே அங்க இல்ல மொதல்ல
ஓ ஆமா அங்கெனா சாப்பாடு வந்து இன்னொ ஓ அந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்னாங்னா சாப்பாடு ஜூஸ்ஸு எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருவாங்க
பரவால்லியே பேசாம ஊர மாத்திர்லானு நெனைக்கறே நானு எஜுகேஷன்காக தா
ஆ எஜுகேஷன் நல்லா இருக்கு இங்கே நல்லாதா இருக்கு அ அந்த ஃபீஸ் அந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்கனா சாப்பாடு குடுத்துருவாங்க அ ஜூஸ் இந்த மாரி எல்லா ஐட்டம் குடுத்துருவாங்க
இங்க இந்த சரௌண்டிங்ல அ இந்த ஏசி கிளாஸ் ரூமு நல்ல பஸ்ஸு இந்த எனமோ எஜு கேஷன் சொல்றாங்களே ஸ்மார்ட் எஜுகேஷன் இதெல்லா வை ரிச்சா இருக்கிற ஸ்கூல்லயே இந்த ஸ்கூல்ல தா ஃபீஸ் கம்மி இந்த எல்லா பெஃசிலிட்டிஸு வை வச்சிருக்க ஸ்கூல்ல இதுலதா ஃபீஸ் கம்மி அதனால என்னன்னா டக்குனு யாரு மாறுறதில்ல
ஓ சேரி சேரி
ம் சேஃபா இருக்கு பஸ் ல சி சி டி வி இருக்கு ஒரு அட்டண்டர் போட்டு அனுப்புறாங்க
ஓ அம்
இ சேஃப்டி பர்பஸ் னா அதிக இருக்கிறதுனால இத யாரு பெருசா இது பண்ணிக்கிறது இல்ல
ஓகே புரியுது
ம் ஒரே நிமிஷோ இருக்கீங்களா கூப்டுறே
ஆ சேரி கூப்டுங்க
அ தங்கோ ணா